ஹலோ
சொல்லுடி என்ன பண்ற
இப்பதா சாப்ட்டு முடிச்சே
என்ன சாப்ட்ட ஏ இவ்ளோ லேட்டா சாப்புற
இப்பதாக்கா வந்த
ஒர்க் முடிஞ்சுதா
இல்ல இல்ல இல்ல டைம் ஆகு
ம் ஒ
நீங்க ரசமு உருளக் கொழங்கு அப்றோ மாம்பழோ பத்து நிமுஷோ
இன்னு அந்த உர்ள கழங்க விடலயா
அதெல்லா இல்லக்கா
அ நானு இப்பதா சார்
என்ன சாப்ட்டீங்க
சாப்பாடு முட்ட அ அ ரசொ
அ நானு ரசொந்தாக்கா ஆனா என்ன புடிக்கல
ஏ
தெரல
நல்லாலயா
நல்லாதா இர்ந்துது எனக் புடிக்ல
சேர் சேரி இப்ப என்ன பண்ணிட்ருக்க
த இப்பதா சாப்ட்டு முடிச்ச திருப்யு போப்போற
தச்சிட்டுருக்கியா நீனு தக்கிறியா வீட்ல
இல்ல இல்ல இல்ல டைம் இல்ல என்னோடுது இன்யு இருக்குயா ஆமா என்னோடதே நறிய இருக்கு நா என்னோடதே இது பண்ல என்னோடதே தெக்கல
வீட்லதா மிஷின்ருக்குல்ல ஃப்ரீயா இருக்க டைத்துல தக்க வேண்டியதான
டைம் இல்லக்கா
ஏ சண்டேலா லீவ் இல்லயா
சண்டே நா வந்து க்ளாஸுக் போய்ருவ
எந்து செலம்பத்துக்கா
சிலம்பம் கராத்தே ஆம்மா அங்க பேய்ருவ ஞாயி்த்துகழமையு சனிக்கிழமையு அங்க பேய்ருவ சாயங்காலோ இங்க காலைல ஒர்க்கு
யோ இப்ப நீ வீட்டுக்கு போய்ட்டு திருப்பி அங்க போய்ருவியா க்ளேஸ்
இன்னக்கி இன்னக்கி நா லீவு இன்னக்கு நாளக்கு அடுத்த வாரந்தா போவணு இதியவ தெரியும்மா
என்னன்னு
நா பாண்டிச்சேரி போன
பாண்டிச்சேரி போனியா
ஆமா
மேஜிக்கா
ஆமா நேஷ்னலசுட்டு
நேஷ்னல்லா
ம்
ஓகேவாய்ட்டா
புரிய்ல
ஓகேவாயிருச்சா
ஆ ஓக்கே தா
ம் ம்
ஆனா செம்ம ஹிட்டு பாண்டிச்சேரி
அப்டியா
அங்கே என்னா பீச்சு இருக்கு இப்போ டுவெண்ட்டி சிக்ஸு டுவெண்டி செவனு டுவெண்ட்டி எயிட்டு டுவெண்ட்டி எயிட்டு மேச்சு டுவெண்ட்டி சிக்ஸ்ஸு போ இருந்த அங்கதா இருந்த டுவெண்ட்டி சிக்ஸ் வெண்ட்டி செவன் அங்கதா இருந்த டுவெண்ட்டி எயிட்டுமே எங்கதா இருந்த டு்வெண்ட்டி எயிட் நைட் ஒரு நைட் ஒரு பத்து மணிக்கு கெளம்புணு தேர்ட்டித்து மார்னிங் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் குள்ள வீட்டுக்கு வன்டே
ரூம் எடுத்துட்டீங்களா
ஆமாக்கா ஆ எல்லாரு சேந்து அ மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்ஸு
சே போனிங்க
நாங்க சுத்தி பாத்தோமே டுவெண்டி செவன்த் ஃபுல்லா
ஓ இப்ப சுத்தி பாக்குறதுக்காக தா போய்ருக்கீங்க ரெண் நாளைக்கி முன்னாடி
ச்சி நெஜமா சுத் சூப்பரா இருந்துச்சு பீச்சுக்கு போனோ அப்பறோ வந்துட்டு ஒரு கோயிலுக்கு போனோ அப்பறோ வந்து அ போட்டிங் போனோ போட்டிங் கிட்டதட்ட ரெண்டு மூண் ஆமா தம்பி வந்தா
ரெண்டு பேரும்
பேட்டிங் ஒரு மூணு மண் நேர இல்ல சின்னவ மட்டு வந்தா சின்ன முணு நானு அப்றோ மாஸ்ட்ரு அப்றோ அப்பறோ குட்டி பாப்பாங்க நறைய பேரு ஒரு ஒரு நூத்தி அறுவது பேரு
நூத்தி அறுவது பேர் போனீங் வா ரூம் எப்டி பத்துச்சு உங்கல தனியால ஒரு இது கட்டணு
இல்ல இல்ல இது ஒரு ஒரு மண்டப மாதிரி ஒரு மண்டவ கல்யாண மண்டப இருக் குல்ல அந்த மாதிரி ஒரு ரூம்மு அங்க வந்துட்டு மேல ஃப்ளூர் வந்துட்டு கேர்ள்ஸுகுணு கீழ ஃப்ளோரு பாய்ஸ்ஸுகுன்னு பிறிச்சு குடுத்தாங்க சூப்பரா இருந்துச்சு
உனக்கு ஒரு ஆட்டமா இருந்துருக்கு
ஆமாக்கா ஜாலியா இருந்ததுக்கா ஆனா என்ன தெரியுமா இங்கு ஒரு கஷ்டமான விஷ் யோ என்னன்னா அங்க இருக்கறிறதுலே நா தா பெருசு
அப்புடியா
ஆமா
மீதியெல்லா சின்ன பிள்ளைங்களா
மிச்சயெல்ல குட்டி பாப்பா அதாவ்து அந்த எல் கே ஜி யு கே ஜி ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த மாதிரி
அய்யேயே அதுகள பாத்துக்குக்கு நீதானா
அதுவு பண்ண தெரியுமா
அதுங்கள தா நீ கூட்டிட்டு போய்ருக்க
அப்பில்லா இல்ல நம்ம ஆச்சிட்டு போனோ
எப்டி போச்சு நல்லா போச்சா
சூப்பரா இருந்துச்சுக்கா போட்டிங் தா வேற லெவல்ல இருந்து தெரியுமா கிட்டத்தட்ட ரெண்டு ரெண் மூணு மண் நேர
போட்டிங் மட்டுமா
ஆ போட்டிங் மட்டு மூணு ம நேரோ போயிட்டு ரெ போயிட்டு போறதுக்கு சுத்திட்டு இருந்தோ ஃபுட் எல்லாமே மாஸ்ட்ரு வாங்கி குடுத்தாங்க
இல்ல அந்த நூத்தி அறுவது பேருக்குமா
ஆமா
ஏ அங்கயே யாராவது ஆள் விட்டு சமைக்க சொல்லிருக்க வேண்டியதானே ஒரு ரெண்டு மூணு நாளு
வெளில வாங்கல வெள்ல வாங்கல ஆட்ரு குடுத்து ஆட்ரு குடுத்து வந்து குடுத் குடுத்துட்டு போனாங்க
ஆ அதுதா எப்போ
அந்த மாரி அத மாரி ஆட்ரு ஆட்ரு வச்சி பண்ணு அப்புறோ பொட்டானிக்கல் கார்டன் போனே ஆ
பொட்டானிக்கல் கார்டன் இதுலல்ல இருக்கு ஊ
இங்க இல்ல போ அங்கயு இருக்கு
அப்படியா
ம்
அ எப்டி இருந்தது
ஓகே தா
ஓகேவா இல்ல நல்லா இருந்ததா
கட நல்லாவே இல்லக்கா உள்ள ஒரு ட்ரெயின் ஓடுத் தெரியுமா ட்ரெயினாப் கூட்டு பொம்ம ட்ரெயின் பொம்ம ட்ரெயின்
பொ பொம்ம ட்ரெயினா
ஆமா
நல்லா இல்லயா இல்ல ஓகே வா
எனக்கு புடிக்ல அங்கென்ன பொம்ம ட்ரெயின்ல போய் வெளையாட அது வந்து நடுவுல நடுல போனு பண்ணமாரி நம்ம இந்த ரோடு கிராஸ் பண் நடுல இங்கருந்து அந்த அந்த சைடு போனு அப்புன்னா இந்த ட்ரெயின் வந்துதான் பாத்துட்டு தா நம்ம போக முடியு ஏனா நடுல இந்த ட்ரெயின் வரு அதனால குட்டி பாப்பாங்கலா கூட்டிட்டு போனா பாத்துதா வெச்சுக்கனு
செரி செரி
ம்
அங்கென்ன ஃப்ளார்ஸா இல்ல எப்டி
அதெல்லா சுத்தி எல்லாம்பாக்கல நா போயிட்டு உக்காந்துட்ட எனக்கு ரொம்ப முடில இன்னைக்கி செம்ம வெயுலுங்க வெயிலு ரொம்ப வெயிலு இப்னா ஒரு எங்க கூட வந்த ஒரு பாப்பாக்கு ஹீட் ஸ்டோக்கு அந்த அளவுக்கு வெயிலு போய் ட்ரிப்ஸ் எல்லா போட்டு கூட்டிட்டு வந்தோ இப்ப
ரொம்ப வெயில் அடிக்குது ஆனா இப்ப இங்க ஒர் ரெண்டு மூணு நாள் தான மழ தான பெஞ்சிட்ருக்கு அப்றோ நாங்க
அது இங்க அங்க அங்க வந்து மழை வந்தது ஆனாலுமே வெயிலு தா ஹீட் ட்டு ரொம்ப ஹீட்டா இருந்துது
ஓ
ம் எவ்ளோ நேரோ இருக்கு இன்னியோ இனி நாலு நிமிஷோ இருக்காக் ஓகே எனக்கு இனி டைம் ஆச்சு கால்ல ஏன்ச்சு டைம் ஆச்சு
செர் செரி
ம் நீங்க என்ன பண்றீங்க அ
ஒ ஒர்க் போன்மா
ஆமா
சேரி சேரி
ஓ நீங்க என்ன பண்றீங்க
நா சும்மா தா இருக்கே
ம் சாப்டா
புரியல
வேலைக்கு வேலைக்கு அந்த அந்த பேங்கிள் பிசினஸ் எப்படி இருக்கு
அது கொஞ்சோ ஓகே வா தா இருக்
ம் ரொம்ப கஷ்டோ
ஏ
எல்லாமே கஷ்டோ
ம்
உம்
இவள பாத்தேண்டி ஜனனிய ஆனா ஜனனியானு கன்ஃபாமா தெரியல என்ன
ஜனனியோட ஐடிய கண்டுபுடிச்சிட்டே எ ஃப்ரெண்டோட தங்கச்சி காலேஜ்ல கூட படிக்கிறா பொண்ணு கூட படிக்கிறா எ ஃபிரெண்டோட தங்க ஆமா தங்கச்சி அவ வந்து ஸ்டோரி போட்ருந்தா அவ ஃபோட்டோவ அவ பர்த்டேக்கு நா கேட்டே இது இந்த பொண்ணு பேரு ஜனனிதானே சொல்லிட்டு அப்ப அவ சொன்ன ஆமா அவ ஜனனிதா அப்டின்னு சொன்னா அவ சொன்னா உங்க விட பெரியவ தானே அப்டின் சொல்லிட்டு ஆமாங்கா அவ பெரியவ தா ஆன இப்ப எங்க கூட தா படிக்கிறா அப்டின் சொல்லிட்டு அவங்களுக்கு அவளுக்கு தெரியு என்ன தெரியு ஏனா அவ தா இது இருக்கு ஆனா இன்னொன்னு என்னன்னா மேடம் ஐடி ரெக்வஸ்ட் அக்செப் பண்ல அதனால நா வந்து ரிமூவ் பண்ணிட்டே ரிமூவ் பண்ல அது என்ன என்ன பண்றதுன்னு தெர்ல விட்டுட்டே பாத்துக்குங்க அதுவு அவளுக்கு தெரியு நா பாத்துட்டேன்னு அவளுக்கு தெரியு நா சொன்னே அவகிட்ட சொல்லி ட்டு அவளோட ஐடி ய எனக்கு குடுன்னு சொல்ட்டு
ம்
அப்ப அவளுக்கு தெரியு நா சொல்ல சொன்னேன்னு
என்னல்லா ஒரு வாட்டி நா அவள பாத்தே ஆனா எனக்கு அவளா எனக்கு கரெக்டா யாபோமே தெர்ல அந்த புள்ளையா என்னால அந்த புள்ளன்னு தா நெனக்கிற எனக் தெரிஞ்சு ஒருத்த ஒரு பையனோட ஒக்காந்து பேசிட்ருந்தா
ம்
ஆனா எனக்கு அந்த புள்ளையான்னு கரெக்ட்டா தெர்ல ஏனா எனக்கு பாக்க அவ மாரிதா தெரிஞ்சிச்சு
நா பாத்தேங்கா அவதாங்கா நல்லா பாத்தே இந்த ஒரு டைம்முக்கு எத்தன டைம் திருப்பி திருப்பி பாத்தே தெரியுமா நா அவள பாத்தே நா அவள்ட்ட கேட்டேனே கூட அந்த அந்த பொண்ணு பேர் ஸ்ரீயா அந்த புள்ளேட்டே கேட்டே
ம்
அந்த புள்ளட்டயே இந்த பொண்ணு பேரு ஜனனிதானே அப்டின் சொல்லிட்டு ஆமாங்கா பேரு ஜனனிதாங்கா உங்களுக்கு எப்டி தெரியு அப்டி சொன்னா நா சொன்னே இல்ல எனக்கு அவ்வள தெரியு அவ உங்கள விட உன்ன விட பெரியவதானே அப்டி சொல்லி கேட்டே ஏன்னா அவளு என்னு நானு ஒரே வயசு தானே நா அவட்ட கேட்டே ஒங்கள விட பெரியவதா அதெல்லா கேக்கல
ஓ
நா அதெல்லா கேக்ல அவள்ட ஆனா அவளுக்கு தெரியு முன்னேல்லா ரொம்போ ஓவ்வரா தெரியு அப்டி என்ன பண்ணே போனே ரெக்வஸ்ட் அக்சப் பண்ல
சேரி விடு அதெல்லா ஒரு ஆளுன்னு இது பண்ணிட்டு இருக்
இல்லக்கா இப்ப அந்த ஐ டி தெரிஞ்சுதுன்னா நா ரிமூவ் பண்ணிருவனே அந்த ஐ டி தெரியலியே
அந்த பொண்ணுட்டயே கேக்க வேண்டியது தானே
எதுக்கு கேட்டுட்டு நானே போயிட்டு அவ ஐ டி ல இருந்து எடுத்து ரிமூவ் பண்ணிர்வ நா பாத் த்தே அவங்க எதோ குரூப் போட்டாலா ஸ்டோரி போட்ருக்காங்க நம்ம போடுவே தெரியுமா நியாபக இருக்கா
ஆ ஆ
அது மாரி குரூப் போட்டே போட்ருந்தாங்க
அதுல அவவிருந்தா ஜனணி
இருந்தா இருந்தா நா பாத்தே அவ இருந்தா
ம்
ஆனா கஷ்டொ ஒரே அவள பாத்தோனே கொஞ்சோ சந்தோஷமா இருந்துச்சி ஆனா இது ஏன்னே தெரில
ஏ அந்தப் புள்ளையெல்லா பாத்து எத்தன வருஷோ ஆச்சு
ம்ம் ஒரு சந்தோஷ்
ஆன்னா எனக் கந்த புள்ளையானு எனக்கு கரெக்டா ஃபேஸ் அவ்வளவா ஞாபக இல்ல ஜனனி
ஃபேஸூ நியாபக நானே ஒரு டைம் பாத்துட்டு விட்டுட்டே அதுக்கப்பறேந் தா திருப்பி
உருண்ட மூஞ்சி எனக்கது ஞாபக இருக்கு அப்பறே சுருட்ட மண்ட
என்னியே மறந்துறீங்க போல
டேய் ஒன்னய நா மறக்கல ஏ அவள பாத்து எத்
பாறே எப்டி தானோ அக்கா
அவள்ட்ட பாக்குறது இல்ல அவள்ட்ட நா பேசுறது இல்ல ஆனா ஓங்கிட் ட அப்டி கெடையாது பாக் க்கா மறுநாள் நா ஒன்டயாது பேஸ்னே ஒ நம்பர் என்ட்ட இருக்கு அவள பத்தி ஒண்ணுமே தெரியால தீடீர்னு பாக்குபோது எனக்கு பேசியே ஆகு ரின்
ம்
அன்னைக்கி என்னமோ போட்டோ பாத்துட்டு இருந்தே அந்த ஃபோன்ல இருந்து மிஸ் ஆயிரு
ஒரே நிமிஷோ ஒரே நிமிஷோ ஒரே நிமிஷோ லைன்ல இருங்க ஒரே நிமிஷோ
ஆ
ஆ
அதுதா ஆ அந்த ஃபோன் எந்து ப்ளூ கலர் மிஸ் ஆயிருச்சு
ம் சேரிக்கா நா வக்கட்டா நா உங்களுக்கு அப்பறோ கூப்புட்டா
சேரி சாமி ஓகே சமரி
ஆ ஓகே ஓகே வக்கிறே
ஆ சேரி